ஆ சாப்பிட்லே
யா
பசிலே
பசிலயா உ ஸ்கூலுக்கு போய்னு ஆஹா இல்லே
ஏ
என்னனா இல்ல ஒன்னு வீட்டுக்கே போல இப்பதா வந்துனுக்குரே காலேஜில இருந்து
வீட்லே போலயா
ஆப்பா ஸ்கூலுக்கு போனியா உ யார் வந்தா ஃபஸ்ட்டு பிர்டு
ஃபஸ்ட்டு பிர்டு வந்து மேக்ஸ் சார் வந்தாரு
நா தர
வந்து சம் எத்தார் ரெண்டு பிரியடு மொக்க போட்டாரு சமத்தூக்கோ ஆ
ஆ எத்தன் லெசன் முச்சிக்ராரு
அல்லாந் தெரியாது க்ளாஸ்ல ஒக்காந்து தூங்கினுருக்க வேண்டிதா சம்ளமா எவ்வளோன்லா தெரிலே
அ அப்புறோ நால் நாலாது பிரிடா மூணாது பிரிடு யாரு
மூணாவது பிரிடு வந்து கெமிஸ்ட்ரி மிஸ் வந்தாங்க
கெமிஸ்ட்ரி மிஸ்ஸா
ஆ
அவ்ளதா அச்சி மேஞ்சிருப்பாங்களே
எது பண்ல லெசன் எத்துட்டு பேயிட்டாங்க
ஓ லெசன்தா எத்தாங்களா அப்ப எப் ஒரே ஒரே பிரிடா ஒரே பிரிடா நாலாது பிரிடு
நாலாது பிரிடு தமிழ் மிஸ் வந்தாங்கோ
அ அவுங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டங்க அவுங்க சும்மா ஒக்காந்துருப்பாங்கோ
அவுங்க வந்து லெசன் நத்துனாங்க செமத்தூக்கோ இலக்கணம் எதோ நத்துனாங்
இன்னா எல்லா பிரிடு தூக்கோ தூக்கன்னுக்குற
எல்லா அப்டியே தாலாட்டு பாட்ற மாரியேருக்குது அவ்ளதா நல்லா படுத்துன் தூங்க வேண்டியது
அப்புற இன்னா சாப்பாடு எத்துன் போன லஞ்சு ப்ரேக்கு
நா சாப்பாடே எத்துன் போமாட்டே ஸ்கூலுக்குலா
யா
பேக் வெயிட்டாருக்கு
ஓ அப்ப சாப்பாடு என்னா பண்ணுவ
அதலா பசங்க தராங்க சாப்ட்டு
ஒ க்ளாஸ்ல சாப்புடுவீங்களா வெளிய சாப்புடுவீங்களா
வெள்ல
வெள்லயா
ம்
வெளிய எங்க போய் சாப்புடுவீங்க
கூட்ரோடு
கூட்ரோடா போய் சாப்ட்டு வரீங்க
பேய் சாப்ட்டு வருவோ
ஓ என்னா சாப்ட்டு வந்தீங்க இன்னகி
இன்க்கி வந்து பிரியாணி
பிரியாணியா
ம்
ம் ம் பரவால யார் வாங்கி குத்தது
எல்லா ஒன்னா காஸ் போட்டு வாங்கி குத்தாங்கோ சாப்ட்டோம்
ம் நீ எப்போ காஸ் போட்டு வாங்கி தருவ எல்லாருக்கும்
நானூ எப்பயாச்சு வாங்கி குத்தருவே இப்பயே ஸ்கூல் ஸ்டாட் டிங்ள ஒரு ரெண்ட் மூண் டைம் நானு காஸ் போட்டு வாங்கி குத்துருக்கேன்
ம் எவ்ளோ காஸ் போடுவீங்கோ ஒராளுக்கு
ஒரு அம்பருபா
எத்தன பேரு ஒங்க ஃப்ரெண்ட்ஸு
பத்து பேருகிட்ட இருக்காங்
பத்து பேரா
ஆ
பத்து பேர் ஒன்னா சுத்தீங்களா கேங்கா நீங்கோ
ஆமா இந்த ஒரு ராத்தினா
எத்தன பேர் கேள்ஸ் உங்க கிளாஸ்ல
பதினேழு
பதினேழு கேள்சா
ஆமா
ஆ நீங்க பத்து பேர் ஒரு கேங்கா மிச்ச ஏழு பேரு
ஆ
மிச்ச ஏழு பேரு ஒரு கேங்கா தனியா
என்னது
மிச்ச ஏழு பேரு தனியா ஒரு கேங்கா
மிச்ச ஏழு பேரு தனி ஒரு கேங் தா அதுலே ஒரு ரெண்டு கேங்கா பிரிஞ்சுயிருக்கோ
ஓ ஹோ சண்ட எல்லா வருமா உங்க கேங்கு அவங்க கேங்கு
ஆ சண்டல வராது அவுங்களு என்கிட்ட பேசிக்க மாட்டாங்க நாங்களு அவுங்க கிட்ட பேசிக்க மாட்டோம் அவளதா
ம் பாய்ஸ் எத்தன பேரு
பாய்ஸ் பதினோரு பேரு
பதினோறு பேரு தானா
ம்
ம் எப்டி ஜாலியா இருக்குதா ஸ்கூல் இந்த ஸ்கூல்லு
ஜாலியா இருக்குதா ரொம்ப போரா போகுது
ரொம்ப போரா ஆ போதா
ஆ ஏன்டா ஸ்கூல்லு போறோன்னு இருக்கு
அன்னைக் காலேஜூவோ அப்பறோ ஏந்தா காலேஜூ வரமோனுருகு ஸ்கூலுகே போயிர்லாமோன் தோணு
பரவாலே
பரவாலன் தோணுதுல்லே இப்ப உனுகுயே ஃபோன் எத்துனு போனா அப்டின் தோண்தா
ஆ
எந்த காலேஜ் போவா
எந்த காலேஜூன்லா பிளான் இல்லே ஃபஸ்ட்டு மார்க் எடுகுணு
ம் கவுர்மெண்ட் காலேஜூல மட்டுதா ஃபோன் அலோவ் பண்ணுவாங்க
போனா கிரவுமெண்ட் காலேஜூதாம் போவே
ம் எங்க ஒனக் கெடைகு எல்லஞ்சி தவிர வேற எங்கியுமே கெடைகாது ஒங் கவுர்மெண்ட் காலே
பரவால்ல எல்லஞ்சி கூடனாப் போயிடுவே
வாயில வாயில சேப்போ ஓ வீட்ல எலேந்து
அல்லா சேப்பாங்
அதலா சேக்க மாட்டோங் ஓ வீட்ல அங்க அந்த அந்த காலேஜ் மட்டு சேக்காதீங்கோன்னுவோ மேகனாதா சேப்பா தெஞ்சு
மேகனாலா வாயிப்பே இல்ல
அங்கதா ரேட் ஃபீஸ் கம்மியா மிச்சல்லா ஃபீஸ் அதிகமாச்சே
ஆ ஃபீஸ் கம்மினா இந்த சேத்தறாங்க நாலா எல்லஞ்சிதா எல்லஞ்சி தவிர வேறெதுன் இல்ல அப்டில்னா ம் ம்
ஐயய்யோ அது ஒரு காலேஜ் பெருமையா நென்ச்சினுகுற இப்ப அந்த காலேஜ
பெருமியாலா நெனகில கவுர்மெண்ட் காலேஜ் இல்ல
ம் வேறென்னா அது மட்டுந்தா
மிச்செல்லா சென்னை சைடு போனோ
சென்னை சைடு போனவு கெடையாதுமா உங்குளுக் கெடைக்காதுமா அங்க சென்னை சைட்லெல்லா காலேஜி
உத்தா கெடைக்காது அந்சைடும் போனோ அத் நல்லால செ செட்டாவாது அழகா எல்லஞ்சி போயிட்டு
நாப்பதாயிரோ ஐம்பதாயிரோ பேரு கிட்டப் போடுவாங்க அங்க அப்ளிகேஷன் மட்டுமே அதுல நாப்பதாயிரோம் பேர்ல வெறு அறுவது பேர்தா எடுப்பாங்கோ அதுல எப்டி நீ ஒரு ஆளாப் போவே
தெர்ல எங்கெடைகுமோ பாகலா எங்க போறேன்னு
ம் என் தெஞ்சு இப்ப ப்ரைவேட்லதாங்னா சேப்பாவு கன்பார்ம்
பிரைவேட்டோ எங்யோ ஆனா நா வந்து கவுர்மெண்ட் காலேஜில்தா சேர்னுன் இருகே
அவுக காலேஜில்தா சேர்னுகுறியா
எல்லஞ்சுல்லா இல்ல அப்டி எங்க கெடைகுனே எல்லஞ்சி
எங்யு கெடைகாது அப்புன்னா எல்லஞ்சிதா வருவே
வீட்ல சேப்பாங்களாத் தெர்லியே சேப்பாகன்தா சொன்னாங்க ஆனா என்னான்லாத் தெர்லே மார்க் எடுகுணு
ஓ ஏ நாப் போறதால சேப்பாகன்றியா
நீப் போறதாலல்லா இல்ல எங்க அக்காவயு அங்கதா சேக்கலானுந்தாங்க
எந்த அக்கா
எங் பெரிமா பொண்ணு
ஓ ஹோ அவங்களா எங்க படிகிறாங்க காலேஜு
தெர்ல உன்னு அட்மிஷன் கெட்ச்சதா கெடிக்லியானேத் தெர்ல
எவ்ளோ மா இருக்கு
முன்னூத்தி சில்றதா
முன்னூத்தி சில்றதானா
ம்
தன்னால அதிகமா கம்மியா
உன்னோட அதிகமா
என்னோட அதிகமா வெச்ரிக்யா
ம்மாடா அ நீ எவ்ளோ எடுத்த
நா முன்னூத்தி அறுவத்தி ஒன்னு
ஆ அந் பொண்ணு முன்னூத்தி அறுவத்தி மூணு
ரெண்டு மார்க்தா அதிகமா
ரெண்டு மார்க்குதா அதிகோ
அய்யய்யோ அப்ப அதுக்கு அதுக்கு என்னாதா வித்தியாசோ அதிகோ
ஒரே இதுதா ஏனா அந்த பொண்ணு படிக்கல டியூஷன் போவாது சுத்தர்து ஸ்கூலுக்கு போவாது கட்டச்சு சுத்தர்து
யார சொல்ற கீர்த்திய சொல்றீன்யா
கீர்த்திதா
அது படிக்கிறப்பொண்தான அது
படிக்கிற பொண்ணா படிக்கிற பொண்ணுதா டென்த்துல நானூத்தி சில்ற
ஆ டென்த்ல நால்லா முன்னூத்தி முப்பத் எரநூத்தி முப்பத்தி மூனா
டென்த்ல அதிகமா எடுத்துட்டு பிளஸ் டூல ஊத்திட்ச்சே
அதான் கொய்த்து
இப்ப நம்மள யார் நம்ம ராஜ்யோ நம்மள யாரு கேக்க முடியாதுன்னு நல்லா சுத்தின்ட்டு புட்டிச்சு
ம் பிரைவேட் காலேஜ்ல போட்டுதா கவுர்மெண்ட் காலேஜ்ல போட்டுக்குதா
கவர்மெண்ட் காலேஜு
ம் ஹும் அப்பனா கெடைக்காதா
எதோ ஒரு காலேஜ கெச்சதுன்னு சொன்னாங்க கூப்ட்டாங்களா டியூஸ்டே வாங்க அப்டி நாங்கலா என்னா கதன்னு தெர்ல கெச்சிச்சா கெடைக்கலயானு
நீ எவ்ளோ மார்க் எடுப்ப டுவெல்த்துல
எரநூத்தி சீல்ற இல்ல முன்னூத்தி சில்ற ஆமா எனக்கு பப்ளிக்கே இல்ல அடுத்த வர்ஷந்தா
ஓ அப்பனா எதுக்கு ஸ்கூலுக்கு போற
கூலுக்கு அதுவும் போறன்னா வீட்ல அனுப்பறாங்க போறன் படிக்கணு
என்னா பண்ண போற படிச்சி எனக்கு எல்லா லெவத் பப்ளிக்ல இல்லாதனாலதா நா போயிருக்கவே மாட்ட ஆனா போயிருப்பன் இங்கிருந்து போயிருப்பன் ஆனா ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்ட
அதா கட் அடிச்சிட்டு பாத்துக்கு ஏதாச்சு போயிருப்பன்
ஆஹா அப்பிடியெல்லா போயிருக்கமாட்ட
அ
வேணா உக்கான்ட்டு வந்துருவன் அங்க ஒரு தண்ணி தண்ணிவரும் பத்தியா ஒரு எடத்துல ஸ்கூலாண்டா
தண்ணி வறுமா
எங்க எங்க அம்மா வேற கத்தின்னு இருக்கறாங்கோ
மா ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது
ஆ எங்க போ எங்க போ போறீங்க இப்ப
கல்யாணத்துக்கு
கல்யாணத்துக்கு போறீங்களா
ஆமா
நீயுமா போற
நானுந்தா களம்பலான்னு இருக்கே ம் எங்க ஊர்ல ஏதோ ஒரு அக்காக் கல்யாணமா
ஓ எந்த ஊரு
எங்க ஊரா
ஆ
மெட்ராஸ்
மெட்ராஸா போறீங்க எப்ப போறீங்க
ஆ
பஸ்ஸா
வேன்
வேன்ல இங்கேந்தே வேன் போதா
ஆ இங்கந்தே போது
எந்த நம்ப ஊரா நம்ப ஊரு ஆள் கல்யாணமா
ஆமா
ஓஹோ யாரு தருண்லா போறானா
ஆஹ அவன்லா போல
ஓ நீங்க ரெண்டே பேரு மட்டு போறீங்ளா ஆஹ ஒனக்கு படிக்கிற வேலலா இல்லயா
இல்ல இன்னிக்கு ஏது குடுக்குல
எதுவு குடுக்கலையா
ம்
ம் சேரி சேரி அப்பற பண்ற வச்சிட்ற
ஆ